அ
மதியானோ லன்ச்சலா முடிஞ்சிருச்சா
ம் இன்னோ இல்லைங்க இதுக்கு மேல்தா இப்பதா கிச்சன கிளீன் பண்ணே
செரிங்க செரிங்க
ம் இதுக்கு மேட்தா லஞ்ச்சு முடிக்கணு ம் சி குளிச்சுட்டு வந்தோனு குளிக்கில செரி எல்லா துணியெல்லா மிஷின்ல போட்டனால
ம்
குளிச்சுட்டு வந்துதா சப்பட்னு லேட்டாதா சாப்புடுவோ
சேரிங்க உங்க பள்ளி பருவ நண்பர்கள் கூடலா இன்னோ பேசிட்ருக்கீங்ளா எப்டி இருந்துச்சு உங்க பள்ளி பருவோ பத் தி ஏதாவ்து ஒரு இது சொல்லுங்க
ம் அதே ஸ்கூல் படிக்கும்போது ஜாலியா இருக்கு மெட்ரிகுலேஷன்தா இருந்தாலு அப்பெல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கடையாது எய்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஜாலியா இருப்போ
ம் ம் ம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு அந்த மாரி ஜாலியா இருக்கும் உம்
மறக்க முடியாத நிகழ்வு எதாவது நடந்திருக்கா
அந்த மாரி எல்லாம் நடக்கல ஆனா காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் ஏன்னா ஆறு வருஷோம் ஒரே காலேஜு
அப்டிங்ளா எது என்ன ஆறு வருஷமா உங்களுக்கு
மூ பி சி மூணு வருஷம் எம் சி ஏ ல அப்ப மூணு வருஷோம் எம் சி ஏ லா
ஓகே ஓகே ஒர்க் எதும் போகலயா
இல்ல ஒர்க் போல அப்போ உள்ள ஒரு ஃபைவ் இயர்ஸ் போயிட்டு இருந்தே சென்னைல
உம்
அதுக்கப்றோ இப்ப மேரேஜ் அந்தனைக்கு போல இங்க வந்து அவ்ளோ போனே இங்க போன ஸ்கூல் தா போனூ
உம் ம் அதான் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணலால்ல
சேரி இனி ஸ்கூல் தா போலானுருந்தே கொழந்த இல்ல அதனால செரி ட்ரீட்மெண்ட் போகிற்லா அப்டின்ட்டு அப்டியே ஏழு வருஷோ போயிருச்சு கொழந்தாங்கங்க
ஃப்ரீயா இருக்குல்ல மைன்டு கொஞ்சோ
ஆமா நா கேட்டுட்தா இருகுறேன் நா கேட்டுட்டுதாங்கறே போ எனக்கு வந்தா போகணும்தா ஆச
சிஸ்டர் உம் இனிமேல் நீங்க ஸ்கூல் போக முடியாது டைம் ஃபுல் டே ஆகும்னா டியூஷன் மாதிரி எடுங்க
உம் உங்க இங்க வந்து அப்டி யாரு பெரிய பசங் ங்க வரமாட்டாங்க‌ அதனாலதா பிரச்சனையே உம்
அப்டிங்களா சரிங்க சரிங்க ஒரு அஞ்சு பசங்களுக்கு எடுத்தா கூட கொஞ்சோ ரிலாக்ஸாக இருக்கு உம்
பாப்பே இல்லனா சிபிஸி இல்ல அந்த மாரியெல்லாம் வந்தா தா உண்டு மத்த படி பச வேற யாரும் இல்ல கேக் த் தேர்வுழலா அதனால தா ஆனா எனக்கும் அந்த மாரி எடு க்கணும் எல்லா கொஞ்சோ நாலேஜ் கெயின் பண்ணு அப்டின் தா
உம் உம்
இவுங்க விடமாட்டாங்க எங்க வீட்டுக்காரு விடமாட்றாங்க அதா பிரச்சனயே
சேரிங்க சரிங்க அப்றம் உங்க வீட்டு கிட்ட இந்த மாதிரி சாயந்ரத்துல ரிலாக்ஸ் பண்ற மாதிரி பார்க்கு
பார்க்கா பார்க் இருக்கு பார்க் இருக்கு வாக்கிங் கொஞ்ச நேரோ போயிட்டு தா வந்தோ
உம் உம்
இவலவு நாள் விட்டுட் இருந்தோ ஃபிரண்ட்ஸ் வருவா ஃப்ரெண்ட் வருவாங்க அவுங்களும் நானும் சேந்து தான் ச ஜாலியா இருக்கும் அங்க பார்க் போயிட்டு வாக்கிங் போயிட்டு அங்க எக்சைஸ்ல்லா இருக்கும் நெறைய அதெல்லாம் ரெண்டு பேர் செய்வோம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆயிடு நல்லா ஜாலியா தா இருக்கு ஆனா அங்கெல்லாம் போனா அங்க பசங்கள் எல்லாம் வேற இல்ல மோஸ்லி மாலை நேரத்துல தா போவோம் காலை நேரத்துல அவுங்களுக்கு டைமுக்கு அது அவங்க பசங்களுக்குல்லா சமைக்கணும் அப்டின்ட்டு டைமுக்கு அவுங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறாங்க
ம், ம்
நா சொன்னே காலையில போறதுதா நல்லது வாங்கன்னு அந்த மாரி என்னால முடியாது பசங்களுக்குலா சமைக்கினு சீக்கிரோ ஸ்கூல் பஸ் வந்துருது ஏழு மணிக்கெல்லா
ம்
அதனால சமைக்கணு அந்நேரத்துக்கு டைம் இல்ல அப்டின்றாங் அது எழுறதே அவங்கள்லா லேட்டாதா எழுவாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சர மணிதா எழுறாங்க
ம்
அதனால செய்யிறதுக்கே கரெக்டாக்கு ஏழு மணி பஸ்னா
சரிங்க சரிங்க
நீங்க டூர் எங்கனா போயிருக்கீங்ளா
ஆ ஏற்காடு போனோ, ம் இப்போ இல்ல அ து ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கு இப்ப ரீசன்டா எங்கயு போலங்க
அதா போல கிட்ட அதா ஆனா அதே போல இன்னு
அப்படிங்ளா, ம், ம்
போயிட்டு வயநாடு எல்லா போயிருந்தோ அப்பறோ ம், ம் ஊருக்கு எல்லா போயிருந்தோ
ம், ம்
அந்த மாரி எல்லா போயிட்டு இருந்தோ ஆனா ப இந்த பக்கோ ராமேஸ்வரம் திருச்செந்தூரு கோயில் எல்லா கூட போயிட்டு வந்துட்டோ ஆனா இன்னு இந்த ஏற்காடுதா நா போல
ஆ ஆ ஆ ஏற்காடும் வெயில்தா இரு க்கு ஆனா நைட்லதா குளிரா இருக்கு மத்தபடி நம்ம ஊர் மாரிதா இருக்கு பகல்ல எல்லா
ம் ம்
ம்
அதா அதா அந்த மாரி எடத்துக்குலா இன்னு போன அந்த மாரி எடத்துக்லா இன்னு போனது இல்ல
ம் ம்
அப்பறோ நீங்க வேற
வாய்ஸ் கட் ஆகுதுங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு நடுவுல என்னதுங்க
இப்ப கேக்குதுங்ளா ஆ
இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ம் அது சார்ஜ் போட்டுஇருந்தா அதுல இருந்து எடுத்த ஃபோன் அதா உங்களுக்கு கட் ஆயிருக்கு கொஞ்சோ
சேரி சேரிங்க மதியானத்துல நீங்க தூங்குற
ஆஹ தூங்குற பழக்கலா இல்ல இந்தா இப்பப்போய் கிச்சன் கிளீன் பண் ட்டு போய் குளிச்சிட்டு வந்து துணி காய வைக்கனு மேல போயிட்டு அதை காய வச்சுட்டு வந்து வேலையே செரியா இருக்கு
ம், ம், செரிங்க செரிங்க அப்றோம்
பண்ணீங்க மதியத்துக்கு
ஆ முட்ட கொழம்புங்க
ம்
ம்
நா நேத்துதா நான்வெஜ் சாப்ட்டதுனால இன்னிக்கு வெஜுதா பாவக்கா பொரியல், கோவக்கா பொரியல்,
வ நாளைக் கி இல்ல நாளைக்கு பாப்பாக்கு பொறந்த நாள் வருது
ம் ம்
அதனாலதா நாளைக்குதா எதாவ்து செய்வோ
ம் ம்
ம் ம் அவுங்க எதனா ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க
ம் ம்
ஆ அ ஆ அவுங்க எதா கேப்பாங்க அது செஞ்சு குடுக்கலானு சாப்புறாங்களோ இல்லையோ ஆனா கேப்பாங்க
ம் ம்
ம் ம்
அந்தனா
ஒங்க ஊருல எந் எந்த துணி கடைல நல்லா இருக்கு துணிலா எப்டி இருக் கு செ மத்த ஊரோட கம்மியா இருக்குமா இல்ல எல் எல்லா ஒரே ரேட்டு தானா
இல்ல இல்ல ஒரே ரேட்தா இருக்கு நம்ப வெளில வாங்கறத விட இங்கேயு கொஞ்சோ அதிகமாதா
ம் ம் ம் ஹோல்சேல் கட அந்த மாதிரில்லா‌ இருக்கா ஹலோ நீங்க பேசது கேக்கலங்க
இருக்கு இருக்கு
சாரிங்க சாரிங்க ஆ இப்பதா கேக்குது
ஆஹா
ஆமா அ அ அ
ம் ம் ஆனா நாங்க ரொம்ப நெறைய இங்க எடுக்க மாட்டோ நெறைய வெள்ளூரு
ம் ம்
அந்த மாரி எடத்துலதா எடுக்கது
ஆ ஆ ஆன்லைன்லலா வாங்குவீங்களா
ஆ வாங்குவோ ஆஹ ஆன்லைன்ல ரொம்ப வாங்க மாட்டோம் ஏனா அது வந் து எங்களுக்கு செட் ஆகாது அதுனால
அதா எங்க வீட்டுக்காரு அப்டிதா திட்டுவாரு ஆன்லைன்லா புடிக்காது கடைல ம் ம் ம் ம்
டிமார்ட்லவா திங்ஷ்சு ட்ரஸ் அதெல்லா எடுத்தேன் நல்லாருந்தது ம்
குள்ள போயிட்டோம்னா நமக்கு வெளிய வரவே மனசு வராது
ஆமா அங்கே எல்லாமே கொஞ்சொ கம்மியா வு கெடைக்கு
ஆ டைம் போறதே தெரியாது பாருங்க நமக்கு நம்ம இப்பதா தோதா உள்ள போனோ அப்டின்னு நெனப் போ கடசில த்ரீ ஹார்ஸ் கிட்ட த்ரீ ஹார்ஸ் ஒடிருக்கு
ஆனா டிமார்ட்ல நல்லாருக்கு
நீங்க எப்டி ப பக்கத்துல இருக்குற கடைலே மளிக கடைல ஜாமா மாரி வாங்கிப்பீங்கலா இல்ல அ சூப்பர் மார்க்கெட்டா
இல்ல சூப்பர் மார்க்கெட்தா போவோ போய் சூப்பர் மார்க்கெட்ல மாசத்துக்கு என்ன தேவையே எல்லா வாங்கிட்டு வந்துருவோ ஒன் மந்து டூ மந்துக்கு சேருற மாரி வாங்கிட்டு வந்துருவோ ம்
ம் ம் ம்
அடிக்கடி போய் வாங்கி
சரிங்க சரிங்க
விட்டுல வைக்க முடியாதுடா
ம் ம் பரவால்ல பரவால்ல
ம்
அப்றோ நாங்களு சூப்பர் மார் கெட் போனோ ஆஹா அங்க படமெல்லா இப்பல்லா பாக்க முடியாது என்னோட அக்கா வீட்டுக்கு
ம்
இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போனதா பசங்கல வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க நம்ப ஃப்ரீயா படம் பாக்கலா இங்கெல்லா நமக்கு கரெக்டா வேலையே கரெக்டா இருக்கு பசங்களாயு பாக்க கரெக்டா இருக்கு என்னங்க கொஞ்சோ படம்னா நல்லா ஆ படம்னா கொஞ்சோ கொஞ்சோ ஒரே போக்கஸா பாக்கணு
அதா அதா
சரிங்க சரிங்க ஆ ஆமா வந்துருவாங்க சேரி அதா வருதவா வரதுக்குள்ள பேசிக்கலா அவுங்க வந்தா பேச முடியாது அவங்க சத் தந்தா அதிகமாருக்கு
ஆமா அதுக்குள்ள நீங்க பேசினாதா பேச முடியு
ஆமா போன்னு டிவி எல்லா அவங்க கண்ட்ரோல் போயிடு
இங்க அப்படி இல்லங்க நா வந்த யாரு கேட்க மாட்டாங்க அதனால
ம்
ம் எனக்கு எப்ப பாத்தாலு ஃப்ரீதா வேல செஞ்சுனுனே கூட
சரிங்க ஆ இது உங்களுக்கு உங்களுக்கான ஃப்ரீ டைம் குடுத்துருக்காரு கடவுள் அப்டின்னு நெனைச்சுக்கோங்க
ம்
சரிங்க இரவுக்கு என்ன சாப்பாடுன்னு யோசிச்சு வெச்சுருக்கீங்க
இன்னைக்கு செய்யணும் தக்காளி
ம்
தக்காளி பஜ்ஜி அந்த மாரிதா செய்வோ நாளைக்கு வெள்ளி கெழம நேத்து நைட் தா பன்னீர் கிரேவி பண்ண
ம் ம் சரிங்க எனக்கு இந்த ஒரு அழைப் ப்பு வருது நா அத பேசிட்டு நீங்க அடுத்து எனக்கு வாங்க ஒரு ஒரு அழைப்
ம் இருங்க இருங்க டைம் இருக்கு ஒரு நிம்ஷோ இல்ல ஒரு நிம்ஷோ டைம் இருக்கு இன்னு ஆமா அந்த டைம் முடிற வரை கொஞ்சே
வருது
அப்பிடிங்களா அவசரங்களா இன்நொறு ரெண்டு நிமிச பேசிட்டு இருந்தா முஞ்சிது ம் நீங்க என்ன பண்றீங்க நைட்டுக்கு
அதா நைட்டுக்கு மாவு நேந்துதா அரச்சே மாவு இருக் கு அ தோசதா ஊத்திக்கினு சிம்
ம்.. ‌ ம் ம் நாங்களு அப்டிதா சப்டி தோச அந்த மார்தா
அதலா செய்வே நாளைக்கி வெள்ளிக்கெழம வேல கொஞ்சோ எக்ஸ்ட்ரா இருக்கு ஹலோ ஹலோ
இதலாங் கிளின் பண்ட்டிங்ளாம் இது ஓகேங்ளா ஹலோ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா
ஹலோ என்னடா இது...
உங்கு கேக்லியா